ஹலோ
ஆ கேட்குதுங்களா
ஆ கேக்குதுப்பா ம் அப்பறோ உங்களுக்கு சொல்லுங்க உங்கள பத் தி சொல்லுங்க உங்களுக்கு என்ன புடிக்கு
ஆ எனக்கு எடம் எடங்கள பத்தி சொல்லும் போது எனக்கு வந்து இந்த ட்ரெக்கிங் போறதுன்னா கொஞ்சோ பிடிக்கு எப்படி சொல்றது இந்த எடன்னு கெடையாது இந்த அ நெறைய அந்த மலையில்ல எர்றது அந்த மாரி விஷயங்கள் கொஞ்சோ பிடிக்கோ ஆ அது எப்படின்னா எப்படி இருக்கணுன் பாத்திங்கன்னா இப்ப ஏன்னா அப்ப வீட்டுல இருக்கும் போது எதாவ்து வேலைக்கு போறோ அப்படியே போயிட்டு இருக்குதா இப்ப இந்த மாரி ட்ரெக்கிங்லா போம்போது நம் தனியா போ மாட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச பேர் போவோ இப்ப காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லா நா காலேஜ்ல நல்லா ஜாலியா பேசி இருந்த ஜாலியா இருந்தப்ப அதுக்கு பிற து அதிகமா நம்ம கொஞ்சோ கான்டெக்ட் கொஞ்சோ கட் ஆயிட்டு இருக்கோ எப் பயாவது எதாவது என்னென்னா என்ன அ என்னென்னா என்னன்ற அளவுக்கு தா பேசுவோ பெருசா எதுவு பேசிக்க மாட்டோ அப்புறோ நம்ம அவுங்களா வந்து இந்த மாரி ஏதாது ஒரு ட்ரிப்பு அந்த மாதிரி போட்டோனா அ இப்ப வேற ஏதாவது இப்ப ட்ரக்கிங்குனா ஒரு இப்ப ஏ மலைய சொல் றோனா வேற ஏதாது பிளேஸுக்கு போனோனா அந்த டிராவல் பண்றதுலே போயிடு ஏனா அந்த பிளேஸ பாத்துட்டு ஒட்னே வர மாரி இருக்கு இங்க மலையில பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் என்ன பண்ணோ அவுங் அவுங் கூட அந்த மலையில அதா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரோ மூணு மணி நேரோ ஆயிடு ஏர்றதுக்கு ஒரு மூண் நால் மண் நேரோ ஆகிடுன்னு வச்சுங்களே அவுங்க கூட பேசிக்கிட்டே அ எப்படி சொல்றது எதயாவது ஒன்னு பேசிகிட்டு இருப்போ இது எப்படி சொல்ல ஒரு வருஷோ நடந்த கதய அப்படியே உக்காந்து பேசிட்டு இருப்போ காலேஜ் காலேஜ் அ காலேஜ் முடிச்ச பிறகு என்னென்னலா பண்ணோ எப்படிலா போச்சு வாழ்க்க அதன் பிறகு ஆ அவுங்களுக்கு எப்படிலா போகுது லைஃபு அப்புறோ மத்த பசங்கள்லா என்னென்ன பண்றாங்க அப்படின் சொல்லிட்டு அப்படியே அந்த காலேஜில் என்ன ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷம் இருந்ததோ அத அப்படியே திருப்பி நம்மள கொண்டு வரும் அந்த விஷயம் வந்து வந்து குடுக்கும் அதனாலயே அது வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் அதுமாரி போயிருக்கும் அந்த அனுபவம் வந்து நல்லாயிருக்கும் இப்ப திடீர்ன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனா லைஃப் போய்ட்டு இருக்கா அது நடுவுல இந்தமாரி வரும்போது கொஞ்சம் வந்து
கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆ இருக்குறதுக்காக
ஆ இதுதா ஆ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ளேஸஸ் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆச ஆ இருக்குது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த நான் கொஞ்சம் இந்த எப்படி சொல்றது இந்த ஃபர்ஸ்டு நா கொஞ்சம் குண்டா இருப்ப சின்ன வயசுல அதன் பிறகு கொஞ்சம் எக்சசைஸ் எல்லா கொஞ்சம் ஃபிட்டா அந்த மாரி வந்தே அதனாலயே வந்து இந்த எக்ஸசைஸு அந்த மாறி அந்த ட்ரக்கிங்கு அது கொஞ்சோ பிசிக்கல்லா கொஞ்சோ நம் மெனக்கடற மாறி இருக்கும் அதனாலமே அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதுமாரி போறதுக்கு இதை தவிர்த்து அப்படின்னா நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நம்மள சுத்தி இருக்க எல்லா இடத்துக்கு போயிட்டு வர்றதா பா பாத்துட்டு வந்துரணும் அப்டினு ஒரு ஆசை ஆ நீங்க ஏற்கனவே சொன்னீங்கள பழனிக்கு நாங்க கடைசியாக வந்து பழனிக்கு தா ட்ரிப்பு போயிட்டு வந்தோ ஆ அங்க நட ஆமா அங்க க நடந்த ஒரு அனுபவத்த சொல்றே பழனிக்கு தா ஃப்ரெண்ட்ஸ் கூடலா சேர்ந்து கிளம்பி போயிட்டோம் போயிட்டோ சாமி பாத்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு வந்து ஆமா ஆமா படிக்கட் ஆமா அது மேல ஏர்றத்துக்கு ரொம்ப டைம் ஆகும்ல ஒருனா ஒரு ஆஃப் அன் ஹவர் தா ஆகும்ன்னு நினைக்கிறே அது ரொம்ப இதுக்கு முன்னாடி வந்து படி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் அது வந்து கொஞ்சோ கொஞ்சோ வந்து கஷ்டமா இருக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இப்பனா நா சின்ன வயசுல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போன சின்ன வயசுல அப்ப பாத்தீங்கன்னா ஒரே படிக்கட்டு தா இருக்கும் மேல ஏறுறதுக்கும் ஒரே படி இறங்குறதுக்கும் ஒரே படி அது என்ன பண்ணோ படிக்கட்டு கொஞ்சோ ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஆமா ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்போ கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பதியில இருக்குற மாதிரி கொஞ்சோ வந்து எப்படின்னா சுத்தி அப்படி ரவுண்ட்டா
அதாதா ஆ கொஞ்சோ பிரேக்கிங் எடுத்துட்டு படிக்கட்டு ரொம்ப நடக்காம பாதி படிக்கட்டு பாதி நடக்கற மாதிரி
ஆ ரெண்டுமே கலந்த மாறி ஆ ரெண்டுமே கலந்த மாரி எடுத்துடுவாங்க அது அப்புறோ அந்த நிழல் கூட மாரி மேல எல்லா டாப்ல இருக்கும் அதுலா வந்து போட்ருக்காங்க அதெலா போட்டோனே அது பெருசா தெரியல எனக்கு இன்னா நம்ம ஏறது தெரியாது போறது தெரியாது நாங்க எதோ அது கேஷுவலா போனா பாத்தா அது எதோ எதோ நல்லா நாள் போல கொஞ்சொ கூட்டோ வேற அதிகமா இருந்துது அ எப்டி சொல்றது நமக்கு எப்டி சொல்ல படி நமக்கு முன்னாடி இருந்து ட்டே இருக்காங்க ஆளு ஒரு படி நம்ம கால எடுத்து வக்க நமக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கங்க நம் முன்னாடி ஒரு ஆள் இருக்காங்க
ப்பீங்க ஆமா திருவிழா டைம்ல போயிருந்தா ரொம்போ கூட்டோ ஜாஸ்தியா இர்ந்து ம்
மே மாசம் மேவா சாரி இல்ல மார்ச் மாசம் போனோ மார்ச் ஒரு இருவத்தி ஒம்பொது முப்பது அந்த தெதில போனோ அது எதோ ஒரு நல்ல நாள் போல காவடில்லா எடுத்துட்டு ரொம்ப கொஞ்சொ இதுவா இருந்தது போயிட்டு பாத்துட்டு
ஆ
ஆ அதெல்லா பாத்துட்டு வந்தோ அது என்ன ஆச்சுன்னா பாத்து முடிச்சுட்டு நாங்க அ பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோ பழனி பஸ் ஸ்டாண்டு்ல பாத்தீங்கன்னா அங்கருந்து பழனிலந்து திருச்சி போயிட்டுதா அதுக்கப்பறோ எல்லா எடத்துக்கும் போற மாரி இருக்கூ அ நாங்க வந்து ந சோ அதனால வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேரக் பஸ் எதுமே கெடைக்காது நாங்க திருச்சிக்கு போறதுக்கு பஸ் பாத்தோ ஏன்னா திருச்சி எல் எல்லா க்குபோ அதாவ்து அங்க பழனிக்கு வரவங்க எல்லா ஃபர்ஸ்ட்டு திருச்சி பஸ்தா புடிக்க பாப்பாங்க எல்லாருமே எ ரொம்ப அது லாங் போறங்கொன்னா அதனால வந்து திருச்சி பஸ் து ஏனா அதே மாரி அங்க வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு திருச்சி பஸ் வந்துட்டே இருக்கு நாங்க என்ன பண்ணுவோ எ பஸ்தா வரு ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் வந்துது அப்டி செகண்ட் டைம்ல வந்து கூட்டோ டக்குன் ஃபுல் ஆயிடுச்சு சரி அடுத்த பஸ் எப்டியாவது புடிச்சிரணுன்டா அப்டின்னு சொல்ட்டு எப்டியாவது சீட் புடிக்கனுன்ற மைண்ட செட்ல இருந்தோ நாங்க ஒரு ஆறு பேர் இருந்தோ ஒடனே என்ன பண்ணோ ஃப்ரெ ஃப்ரெண்ட் என்ன பண்ணா மொபைல் போன் வந்து மேல் பாக்கெட்லே வச்சிருந்தா அவ என்ன பண்ணா ஆ அந்த மைண்ட்செட்ல சீட் புடிக்கணுன்ற மைண்ட்செட்ல வேகமா போயிட்டு பஸ்ஸை புடிச்சு அ அவெ என்ன பண்ணா அந்த ரெண்டு கம்பிய புடிச்சி ஏறும்போது என்ன பண்ணியிருக்காங்க ஒருதவங்க அந்த ஃபோன எடுத்துட்டுருக்காங்க அது ஆமா நாங்க ஏறி பஸ்ல உக்காந்டப்பறதா பாக்றோ ஃபோன காணோனு அப்றோ பாத்து யார்ரா யார்ரா பாத் ஆமா யார்ரா யார்ரானு பாத்து அப்றோ இன்னொருத்தவங்கிட்டே கேட்ட அவங்களுடைய போனு காணோன்றாங்க அப்றோ ஒரே நாமா ஒரே கன்ஃப்யூஸ் அந்த ஃபோன் வந்து நாப்பதாயிரூபா போல அதுக்கப்பறோ ஆ அப்புறோ பாத்த அப்டி இப்டி பாத்தோ என்னா பன்றதுனு தெர்ல நாங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு போயிட்டோ அவ்ளோதா அதோட சரி அது வந்த ஒரு அனுபவத்து நாப்பதாயிரொ ஃபோன் போச்சு அதன் அதன்பிறகு அப்டியே போயிட்டு வீட்டுக்கு போய்ட்டு அத பத்தி நெனச்சிட்டுருந்தோ கொஞ்ச நாளு அத பத் தி அதனாலே ஆமா அ அதுப்போ இது முடிச்ட்டு ஆ நாங்க இது மாரி ஒடனே நாங்க திருச்செந்துர் போலா நெக்ஸ்ட் மந்த்தே பிளான் பண்ணியிருந்தோ இந்த மாரி நடந்திட பிறகு மறுபடியு இந்த டாபிக்க மறுபடி திருச்செந்தூர் போலா அப்டின்னு யாரு வந்து பேசல ஏனா ஒடனே போறம அவெ போனு போன இதுல வந்து சோகமா இருந்திருப்பா ஆ அதனால எதோ எப்டி இத
போன் நம்பர்ருக்கொ
ஆ அப்பறோ ஒன்னு இன்னொனு காசும் இப்போ டக்குன்னு வாங்கன்னா எவ்ளோ கஷ் டமா இருக்கு நம்ம அவ்ளோ செலவு பண்ணி ஆ அப்டின்னோனே நா அப்டியே அத விட்டச்சு அதுக்கப்புறதா இன்மேல்தா பேசனு எதாவ்து போலாமா என்னானு திருச்செந்தூர்தா நெக்ஸ்டு பிளான் இருந்தது
க எங்க அண்ணனுக்கு ஒர் ச ஒரு உண்டு இங்கெல்லா திருப்பதிக்கொட வரு இங்கே இங்கே எங்க ஏரியாலலா திருப்பதிக்கொட ஆ அந்த திருப்பதிக்கொட மா அந்த ரோட்லல்லா போவு ஊறாவு த உலா வருன்னுவாங்கள அந்த மாரி இங்க போ அந்த திருப்பதிக்குள்ள போய் போம்போது இன்னா பண்ணா எங்க அண்ண என்ன பண்ணா அத வந்து கை கொஞ்ச கைட்டா தூக்கி போட்டோ எடுத்துன் இருக்காங் அது இன்ன பண்ணிருக்கா ங்க பக்கத்துல இருந்தவங்க கைய தட்டி விட்டுட்டு இருக்காங்க அந்த ஃபோனு இன்னா ச்சு ஸ்ரெய்ட்டா போயி ஃபஸ்ட் என்ட என்டன்ஸ்லயே பெரிய கொட அத்தா மெயின் கொட அந்த கொட தா வந்து திருப்பதி மேல போய் வெப்பாங்க அந்த கொடய்ல போய் உழுந்துச்சி எல்லாமே பாத்துன்னு இருக்கோ ஸ்ரெய்ட்டா அதுவு இப்டி அப்டி கூட நிஸ் அ சைல ஓடல கரெக்டா நேர போயி ஃபஸ்ட்டு கொடையிலே விழுந்துச்சி அந்த ஃபோனு செம்ம கூட்டோ திருப்பதி கொடனாவே செம்ம கூட் டோ இங்கெல்லா ஒரு இன்ச்சு கூட நவுரா நவுரவே முடியாதுங்க அவ்ளவு கூட்டமா இருக்கு இங்க அந்த டைம்ல போயிட்டு ஃபோன் நம்ம கேட்டா எங்கனா கெடைக்குமா அப்டின்னம்போது செரி செரி ஆ அப்டியே இருந்து போய் அவங்ககி ட்ட சொன்னாங்க இந்த மாரி மேல கொட விழுந்துச்சு கொட மேல ஃபோன் விழுந்துச்சின் பா என்னாப்பா இந்த டைம்ல போய் சொல்றீங்ளே அப்டின்னாங்க செரி நா சாய்க்கிறே நா சாய்கும் போது கீழே விழுந்துரும் போது உங்க லக்கு கடைச்சா உங்க லக்குன்னாங்க அந்த மாரி சாச்சாங்க அந்த ஃபோன் எங்க போச்சுன்னே தெரில அது ஒரு மாயோ அதெல்லா ஒரு கீழ விழுந்தது எங்க போச்சுன்னே தெர்ல
ஆனா மேல இல்ல
மேல இல்ல கொடய மேல இல்ல அதுதா நா எங்கண்ணட்ட சொல்லிட்டு இருப்பே நீ எதோ பெருமாள்கிட்ட வெளாடிருக்க அதனால தா உங்கோ உ ஃபோன அவரே எடுத்துக்குன்னாரு அப்டின்னுவோ அ திருப்பதி கூட வரும்போது எல்லா எங்களுக்கு எங்கண்ண ஃபோன் ஞாபகோந்தா வரு அந்த மாத்ரி இவுங்க ஃபோனு மிஸ் ஆயிடுச்சி பாவோ
ம் அதே மாரிதா இவ்ங் என்னாத்த ஏ இப்டி அ உட்னே அ பாட்டியு பொழம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ கடவுளே நா உனக்கு என்ன பாவ் பண்ணே ஏ நா என்ன தப்பு பண்ணே தெர்லியே அந்த மாரி அ பொலம்ப ஆரம்பிச் அது அதுல்லா நடக்குந்தா அந்தமாரி எதாவ்து ஒன்னு
அதுக்கு கொஞ்சோ நம்மளு கொஞ்சோ கேர்ஃபுல்லா இருக்கணுல்ல ஆ இந்த மாரி நெறையோ நெறய கூட்ட இருக்கற எடத்துலல்லா கொஞ்சோ அவாய்ட் பண்ணு
ம் இதுக்கு அப்பறந்தா கொஞ்சோ அலட் ஆயிட்டோ செரி இந்தமாரில்லா நடக்குது போல அப்டின் ஃபோன எவ்ளோ கேர்ல அ அதுமாரி கூட்டோ அ இந் பஸ் ஸ்டாண்டு கூட்டமா இருக்கிற எடத் துல எல்லா கொஞ்சோ ரொம்ப கொஞ்சோ ஜாக்கிரதயா முக்கிமா அந்த மேல் பாக்கெட்ல இருக்கும்போது ஃபேன்ட் பாக்கெட்னா கொஞ்சமாத் தெரியு அ அது கொஞ்ச எடுக்கிற மாரி டைட்டா இருக்கு இந்த ஃபிரண்ட்டு பாக்கெட்ல பாத்தீங்கன் சின்னல் ரொம்ப லூஸா இருக்கு ஆ எடுத்
ஆ எடுக்கறது தெரியாது வைக்கறது தெரியாது ஆ நம்ம வேற விஷ்ய யோசன பண்ணிட்ருக்கும் போது அதுல கொஞ்ச மைண்ட் போகாது நம்மளுக்கு ம்
சோ அந்த மாரி ஒரு சம்பவோ நடந்தது இத தவிர்த் பே இப்போ உங்களுக்கு இப்ப நாம்ம என்ன நீ சாப்பாட பத்தி பேசிருந்தோ இப்போ வெளிய நம்ம சாப்ட்ருப்போ அங்க ஆ வெளிய சாப்ட்ருப்போ நெறய எடத்துல சாப்ட்ருப்போ இந்த மாரி நாங்க வெளிய போயிட்டு இப்ப வெளிய சாப்பட்றது அதுல்ல இப்ப நீங்க சமச் த்த உட்ருங்க இந்மேரி வெளிய போய் சாப்ட்டு இந்த மறக்கவே முடியாது ஒரு எக்ஸ்பெக்டே பண்ல ஆனா அவ்ளோ டேஸ்டா இருந்தது அந்த மாரி எதாவ்து ஞா பகோ எதா உங்களுக்கு இருக்கா
ஆ இப்போ ரீசென்டா எங்க பாப்பாக்கு எங் பாப்பாகுன்னா எங்க சித்தியுடைய பொண்ணுக்கு மொட்டடிக்க போனோ விழுப்புரத்துலதா அவ்ள தூரந்தா அப்பறம் போயிட்டு மொட்டல்லா அடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க நான்வெஜ் நாங்க சாப்ட மாட்டோ போனது ஒரு ஏழு பேருதா போனோ ரொம்ப பேர்க்கு சொல்லல அடிச்சிட்டு என்ன பண்ணாங்க நா அவங்க நாலு பேர் மட்டு நாங்க நான்வெஜ் சாப்ட மாட்டோ நாங்க வெஜ் சாப்ட்டு வர்றோ நீங்க நான்வெஜ் சாப்டுங்க அப்டின்னாங்க செரின்டு அந்தப் பிரியாணி கால்ல போய் ஒக்காந்து சாப்ட்டா அத வந்து சொல்லுவாங்கல்ல இது இருக்கு அது இருக்கு இதெல்லா இருக்கு அப்டின்னு சொல்லணுல்ல அவுங்க எதுவுமே சொல்லல என்னா கேட்டா பிரியாணி வேணு பிரியாணி சிக்க போட்றா அவுங்க இங்க எத்துன்னு வந்து வைங்கன்டு வச்சட்டாங்க அப்றோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோ ஜூஸ் கூலு குடிச்சுட்டு வந்தோ கோயில்ல குலதெய்வ கோயில்னா கோயில் போனாவே அந்த பொங்கலு ஜூஸ் அதெல்லா குடிச்சா கொஞ்சோ வயிறு ரொம்பிடு அதெல்லா சாப்ட்டு வந்த ஒன் ன ரொம்ப பசி எடுக்கல செரி சொல்லிட்டு சாப்ட முடியாம கொஞ்சமா சாப்ட்டோ சாப்டுட் பார்சல் பண்ணிட்டோ செரி வேஸ்ட் பண்ண போறோ அப்டின்னு சொல்ட்டு வேஸ்ட் பண்ண கூடாது அப்டின்னு சொல்ட்டு ஒரு பிளேட்ல என்ன பண்ணோ எல்லா எல்லாத்தயு கலெக்ட் பண்ணி போட்டுக்குனோ நாங்களே போட்டுக்குனு வெளிய நின்னு பாக் குறோ அவங்க சமையல் பண்றவங்க இருக்காங்கள இந்த பக்கமா ஓட்டல் ப சைட்லயே இருப்பாங்க அந்த இதெல்லா அந்த இதுல போட்டு தூஞ்சல்லு போட்டி அதெல்லா போட்டு மசாலா ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த மாரி பண்ணின்னு இருக்காங்க செமா காண்ட ஆயிட்ச்சி ஏங்க அங்கயே திட்டிட்டே ஏங்க அறிவிருக்காங்க உங்களுக்கு இதெல்லா இருக்குன்னு சொன்னா நாங்க சாப்ட்டுருப்போல வெளில வந்துரு ஒன்னே இந்த மாரி சொல்றீங்க அப்டி சொன்னேன்ல ம்மா நீங்க கேக் கனு கேக்கல இல்லம்மா நாங்க கேக்கல அதுதா நீங்க இருக்கா இல்லையான்னு சொல்லனுல்லங்க அப்டின்னோ எல்லா இருக்குங்க வாங்க அப்டின்ட்டு மறுபடியு போய் உக்காந் து அதெல்லா சாப்ட்டுட்டு அதுக்கப்பறமா வந்தோ அந்த ஒரு இன்ட்ரெஸ் ட் நல்லா இருந்துச்சு ம் அந்த மாரி இந்த குட்டி குட்டி கடைலல்லா போய் வெளிய ஒக்காந்து சாப்ட்ணு
ம் ம் ம் ஓகே ஒங்களோட பேசுனது ம் ஸோ நமக்கு நேரம் போ முடியிற காரணத்தால நம்ம இதோட இந்த உரையாடல வந்து நம்ம முடிச்சிக்கலா மீண்டும் ஒரு உரையாடல்ல உங்கள சந்திக்கலா நன்றி வணக்கம்
நன்றி நன்றிங்க
ம்